ஆ அழுக வந்துருச்சின்னு கட் பண்ணிட்டங்க
அப்டிங்களா சேரிங்க யா அன்னிக்கி ஒரு சம்பவ நடந்துருச்சிங்க ஒருத்தர் எங்க சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாமங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கு லீவு கேக்குறங்க அடுத்த நாள் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு கூட மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க லீவ்வு குடுப்பாங்களா இல்லைங்களா நம்ம வேற ஏதாவது காரண சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல அந்த காரணத்த சொல்லி கேக்கறங்க அதுவு இறந்தது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொண்ணுங்க சின்ன கொழந்தைங்க ஒரு எட்டு வயசு கொழந்த
சேர் சேரி சேரிங்க
அது வந்து ரொம்ப நெருங்கன சொந்தாங்க எங்கள் வீட்ல இருந்து நாலாவது வீடுங்க அந்த கொழந்த இந்த மாரிங்க மேடம் அ அந்த கொழந்த வந்து இறந்துருச்சிங்கா நங்க தாங்க ரொம்ப நெருங்கன சொந்தக்காரங்க அதனால நாங்க போகணுங்க மேடம் போய் சொல்லிட்டு ஒரு ரெண்டு ம நேர பர்மிஷன் போட்டு போயிட்டு நா வந்து அடுத்த நாள் எனக்கு லீவ் வேணும்னு முன்னாடியே சொல்லிட்டங்க சேரினு சொல்லிட்டு ங்க அதுக்கப்பற என்னங்கறாங்க அன்னிக்கி வந்து வேல வந்து நெறைய இருக்குது அதனால உங்களுக்கு விடுப்புலா குடுக் டுக்க முடியாது கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நைட்ல முடிச்சிட்டு போயிருங்க அப்படிங்கறாங்கங்க
அது எப்டிங்க நம்ம அவுங் அ அவிங்க வீட்டுக்கு போவோமா நம் உட்காந்து இந்த வேலைய பாத்துட்டு இருப்போமா கேட்க வேண்டிதானங்க
நா கேட்டங்க அவுங்க நம்ம பேசுறதுதெல்லா கண்டுக்கவே இல்ல கண்டிப்பா வந்து நாளைக்கி அதிகமா வேல இருக்குது உங்க வேலையெல்லா யாருக்கு தர முடியாது எல்லாருக்குமே வந்து நாளைக்கு வேல இருக்கு யாருக்குமே லீவ் இல்ல அப்டின்னு சொல்லிட்டுங்க எல்லாருக்குமே வேல இருக்குன்னு சொல்லிட்டு என்னய ராத்திரி பண்ண சொல்லிட்டாங்க
அவிங்க ரொம்ப சிடுசிடுன்னு தா பே பண்றாங்க ஒன்னு ஒன்னுமே நீங்க உங்க இதுல இருந்து இல்லைங்க உங்க குழுல இருந்து நெறைய பேர் வந்து எங்க குழுவுக்கு ஆதரவுலா தருவாங்க கொஞ்ச உங்களுக்கு அந்த இதுதெல்லா வேல வராத அப்போ வந்து எங்க வேலய கொஞ்ச செஞ்சி குடுப்பாங்க அப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்களது பண்ணாங்க அதுல வந்து எங்களுக் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கறாரு எந்த சந்தேகமா இருந்தாலு ஒரு மூணு பேர்த்தோட பேர் சொல்லி அவுங்கள கேட்டுக்கோங்க அப்டின்னு
சேரிங்க சேரிங்க
அப்பற வந்து உங்கதுல ஒரு பொண்ணு வந்து என்னைய வந்து கேட்டுதுங்க நா வந்து சொல்லல சந்தேகத்த வந்து தீத் தீத்து வச்ச இது இப்டித்தா பண்ணனு அப்டின்னு சொல்லி சந்தேகத்த தீத்து வச்சங்க
சேரிங்க
அப்புறொ இந்த பொண்ணுகிட்ட வந்து உங்க தலைவி வந்து கேட்ருக்குறாங்க நீ நீங்க யார்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ருக்குறாங்க
சேரிங்க
அ அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிது இந்த மாரி நா வந்து இந்த பொண்ணுகிட்டதா கேட்டே அப்டின் சொன்னதுக்கு உங்க தலைவி வந்து சொல்லிருக்குறாங்க அவுங்களே புதுசா சேந்தவுங்க அவுங்களுக் தெரியாது நீங்க வேற ஒருத்தர்கிட்ட போய் கேளுங்க
அவுங்க அப்டியேதாங்க அவுங்க எல்லாத்தையு இப்படியேத்தான் சொல்றாங்க அப்பறொ வந்துங்க இந்த மீட்டிங் ஆ சேரிங்க
எப்படியோ எங்க தலைவருக்கு விஷயம் போயிருச்சிங்க
சேரிங்க
அப்பற எங்க தலைவர் வந்து இல்ல இவுங்கள தா கேக்கணு அப்டின்ற மாதிரி அந்த இதுலயே போட்டாரு
சேரிங்க
அப்பற எல்லா அமைதி ஆயிட்டாங்க உங்ககிட்டையும் அப்படித்தான் நடந்துக்குதுங்ளா
எங்ககிட்டயுமே அப்படித்தாங்க இந்த கத சொல்ற கேளுங்க அப்புறங்க எனக்கு வந்து டார்கெட் வந்து நூத்தி பத்து வர மாரி டாக்ட்ருப்பு அப்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கெல்லா தெரியுமில்லங்க
ஆ கேள்விப்பட்ருக்குறேங்க நாங்க அந்த இது உங்க ப்ரா இது நாங்க வந்து அதிகமா பண்ணதுல்லிங்க
சேரிங்க
எங்களுக்கு உங்களதுல பத்தி ஒண்ணு தெ பேரெல்லா தெரியு ஆனா எது எது எப்டி எப்டி பண்ணனுன்றது தெரியாது
செரிங்க நா இந்த மாரி சொன்னேன்லங்க இந்த மாரி சம்பள ஏத்தி குடுங்க ஏறட்ட சம்பளம் போட்லன் சொல்லி கேட் டேன் சொன்னல்லங்க
ஆமாங்க
அது முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள தாங்க இந்த மாரி ஒரு சம்பவொ ஆயிருச்சுன்னு நா லீவு கேக்குறேங்க
சேரிங்க
செரிங்ளா என்ன நடந்ததுன் கேளுங்க அப்ப நா கேட்டதுக்கே எனக்கு லீவூ குடுக்குலீங்ளா நா நைட்டு பூரா வேல செஞ்சுட்டேங்க நூ நூத்தி பத்து பண்ணணு இருந்தாலு வெளியே வர்றவுங்களுக்கு எல்லாத்துக்கூ டீ வெச்சு குடுத்துட்டு வர்றவுங்கள எல்லா கூப்புட் டு தண்ணி குடுத்துட்டு அவுங்களே பாத்துட்டு உள்ள வந்து லேப்டாப் எடுத்து வேலையு செஞ்சுட்ருக்கறங்க என்னால காலையில ஒம்போது மணி ஆயிடுச்சு அதுக்கு மேலே எல்லா வீட்டுக்கு வந்து எல்லாரு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க
இல்லைங்க பக்கத்துல ஒரு பெரிய அடி நடந்திருக்குது அப்பற நம்ம அத நெருங்குன சொந்தோ நீங்க போயித்தா ஆவோனு அத வுட்டுட்டு நம்ம மடிக்கணிணி வச்சு உட்காந்து இருந்தா அப்பற அவிங்க கேக்கத்தான செய்வாங்க
ஆமாங்க கண்டிப்பா இதுக்கூ எடையில எடையில எந்திரச்சுங்க அவுங்களுக்கெல்லாம் டீ வச்சு குடுத்துட்டு தண்ணி வச்சு குடுத்துட்டு தண்ணி குடிக்கிற குடுத்துட்டு என்ன நம்ம பண்ணாலு நம்ம ஒரு காரிய நடந்தருக்கிறப்ப நம்ம அங்கதா இருக்கணு அத வுட்டுட்டு இதே புடிச்சிட்டு டு ஒக்காந்துட்டுங்க வீட்டுல எல்லாத்துக்கிட்டயு கண்டபடி திட்டு வாங்கிட்டங்க இத்தனநாள் இல்ல அத்தன திட்டு வாங்கிட்டேங்க அப்பறொ என்னாலயே முடியலைங்க கண்டிப்பா இன்னு இதுக்கு மேல லேட் பண்ணம்னா எதாவ்து நடந்துருன் சொல்லிட்டுங்க நா என்ன பண்ணே நூறு பண்ணிட்டேங்க ஒரு பத்து பத்துதா மிச்சம் இருக்குது நா இந்த மாரி ஃபோன் பண்ணி ங்க நா என்ன சொன்ன என்னால இன்னைக்கு பண்ண முடியலிங்க இந்த பத்த வந்து நா அடுத்த நாள் சேத்து பண்ணிறேங்க பத்து தான இருக்குது கண்டிப்பா பண்ணிறேங்க இந்த மாரி பண்ண முடில அப்டின் சொன்னதுக்கு என்னங்கறாங்க இப்ப நாளைக்கு பண்ணா நீங்க இருவதா பண்ணு உங்களுக்கு சேரியா அப்டின்னு கே
அவிங்களுக்குங்க அவிங்களோட வேல முடிஞ்சா செரி அது சேத்தி பண்ணாலு பிரச்சன இல்ல அப்புடி
ஆமாங்க அப்பறோ நா என்ன பண்ண சேரிங்க நாளைக்குனா நா பண்ணி தரே என்னால இதுக்கு மேல முடி இருங்க அப்டின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி லேப்டாப்ப ஆப் பண்ணி வெச்சுட்டுங்க அந்த காரியத்த முடிச்சுட்டுங்க வர்றங்க அடுத்த நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குங்க இந்த சம்பளோ கேட்ட ஒரே காரணத்துக்காகங்க இப்போ நம்முளுக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா சாயந்திரோ நாலு மணி வரிக்கோ டைம் இருக்குதுங்க ரெண்டு மணி ஆகும் போது ஸ்பீட்அப் பண்ல டார்கெட் முடிக்கல இன்னு ரெண்டு மண் நேரோ டைம் இருக்குதுங்க அந்த ஒரு வாரோ வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல ஆளுங்க இருந்துட்டேதா இருந்தாங்க இதே பிரச்சன தாங்க வரவங்குளுக்கு டீ வெச்சு குடுக்கணோ தண்ணி குடுக்கணோ எதாவது கேட்டா பேசணோ அங்க போய் எதாவது வேலை இருந்தா செய்யணோங்க இதையு பாத்துட்டு வந்துங்க நா லேப்டாப்ல வேல
ஆதெங் இன்னொன்னு நம்ம வீட்ல இருக்கிறவயங்களுக்லா தெரியு நம்மளோட வேல எப்டினு வெளில இருந்து வரவங்குளுக்கு தெரியாது இல்லங்க நம்ம போயிருக்கறோ இது என்ன இந்த புள்ள பாட்டுக்கு வெச்சு ஒக்காந்துட்டே இருக்கே
ஆமாங்க அவங்க வேணு வேணுனேங்க இந்த மாரி ஒரு பிரச்சனைையில இருக்குறாங்க அப்டீன்னு நா போன பண்ணியே சொல்லிட்டேங்க நா கண்டிப்பா டைம் முடியிருக்கு நாலு மணிக்குள்ள முடிச்சுடுறேங்க நீங்க அது வரிக்கு எ பேற போட்டு பீடப்லா போடாதீங்க நா கண்டிப்பா முடிச்சுறுவங்க அப்டீனு குரூப் லயே போட்டங்க
அதெல்லா அப்டி போட்டா மன அழுத்தோ வந்துரது இல்லங்க சும்மா சும்மா போட்டுகிட்டே இருந்தா
அத நா சொன்னாலுமே அவங்க அத பொருட்படுத்தாம தொடர்ந்து நாலு நாள் ஏ பேரை போட்டுக்கிட்டே தா இருக்குறாங்க
அத தா நீங்க அதுல கேட்டீங்கள அதனால உங்கல எப்புடியாவது வெச்சு செய்யணோ
இல்லீங்க நா வந்து மொதலே என்ன பண்ணிட்டே அப்டீன்னா அவுங்ககிட்ட வந்து ஃபோன ஃபெரெண்ட்லயே இந்த மாரிதா சூழ்நில நா வந்து வேல செஞ்சுட்ருக்கிறேங்க கண்டிப்பா அந்த டியூட்டி டைம் முடியறக்குள்ள உங்களோட டார்கெட்ட முடிச்சு குடுத்துருவ நீங்க ஏ பேரு போடாதீங்க எனக்கு பாக்கும் போது கஷ்டமா இருக்குதுன்னே ஃபோன பண்ணி சொல்லிட்டேங்க
சேரிங்க
அப்டி சொல்லியுமே அவுங்க தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுத்றதுக்காக போட்டுட்டு என்னங்கறாங்க அப்டீங்க நா வந்து என்னாலயே முடியுல இந்த மாரி பண்ணாதீங்கன் சொல்லி ஃபோன் பண்டி கேட்டதுக்கு நீங்க இதையெல்லா வந்து இவ்ளோ சீரியஸா எடுத்துக்காதீங்க நீங்க லேப் டாப் மூடி வெக்கும் போது டியூட்டியையு மூடி வெச்சுட்டு குடும்பத்த மட்டு பாருங்க ஒர்க் பண்ற வரைக்கோந்தா வந்து கம்பெனி பத்தி யோசிக்கணோ வேல முடிஞ்சிறுச்சுனா வீட்ட பத்தி யோசிக்கணோ அப்டீனு அவ்வளோ ஈஸியா சொல்றாங்க
அவிங்களுக்குந்தான ஒரு கொழந்த இருக்குதுங்க அவிங்களுக்கு என்ன காலையில வேலய போட்டுட்டு அவிங்க போய் கொழந்தைய பாத்துக்குறாங்க வேல போட்றதுக்கு ஒரு ஆள் வெச்சுக்கிட்டாங்க அவிங்குளுக்கு என்னங்க மேலந்து சொல்லிட்டு போயிடலா நம்ம வீட்டையு பாத்துட்டு சமைக்குற வேல வெளில போய் வர வேல எல்லாத்தயுமே பாக்கணோம்லங்க
எப்பவுமேங்க நா வந்து ரெண்டு மணிங்கள அவங்களோட வேலையவே முடிச்சு குடுத்துருவே இந்த மாரி ஒரு சூ சூழ்நில கடைசி இருக்குற டைம் வரைக்கோ அதுக்குள்ள முடிச்சு குடுத்தறேன்னு சொல்றே ஒருத்தர கார்னர் பண்ணி அத அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியுல
இதுல அப்பப்ப வேற மொத்தமா எல்லா வேல செய்யற எல்லா அ பொம்பளைலியுமு ஒரு இது போட்டுங்க பொண்ணுங்க எல்லா பொண்ணுங்களையுமே வந்து ஒரு மீட்டிங் மாரி போட்டு மன அழுத்தமா இருந்தா நாங்க லீவ் தரோ பொமிஷன் தரோ நாங் எல்லா ஆதரவு உங்களுக்கு தரோ நீங்க ஏ இப்டி பண்றீங்கல்லா வேற கேப்பாங்க
கண்டிப்பாங்க எனக்குனா அன்னைக்கு வந்துங்க அவுங்க கேக்கறாங்க எனக்கு அவ்ளோ கோவங்க எப்டி வாயெல்லா துடிக்கிதுனா உங்க வீட்ல ஒரு இந்த மாரி ஒரு கெட்டகாரிய நடந்து உங்களுக்கு ஏதாவது விடுப்பு குடுக்கலனா உங்கனால எப்டி இருக்க முடியு எங்க வீட்லயு அப்டிதானங்க உங்க வீட்லயலா நடக்காதா அப்டின் கேக்குற அளவுக்கு கடுமையான கோவ தாங்க
எங்க தலைவர் ஆனா கொஞ்சோ பரவால்லிங்க எங்க தலைவர் எல்லாமே புரிஞ்சுக்குவாருங்க
ம் இதுக்கு நா முன்னத்த நாளே சொல்லிட்டங்க முன்னத்த நாளே சொல்லிட்டங்க ரெண்டு மண் நேர பர்மிஷன் போட்டு அடுத்த நாள் லீவ் வேணுன் சொல்லிட்ட நம்ம இதெல்லா ஒரு தவிர்க்க முடியாத விஷிய தானங்க கண்டிப்பா இதுக்கெல்லா லீவ் போட்டு தான ஆகணு இவங்களா என்ன ஜென்மமா இருப்பாங்கனே எனக்கு புரிய மாட்டேங்கிதுங்க
அதா எங்க தலைவர் வந்து பாத்தீங்னா நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா செரி ஆனா இந்த தவிர்க்க முடியாது அதெல்லா நீங்க அப்போதைக்கு இப்ப நீங்க ஒரு பத்தா பத்து இது பண்ணிட்டு அதுக்கப்புற இந்த மாரி ஆய்ட்ச்சி நா போறேன்னு சொன்னீங்கன்னாலு செரி போங்க அப்டின் சொல்லிருவாரு நா பண்ண பண் நூத்தி இரவது பண்ணிட்டங்க ஒரு நாள் நைட்டே நாங்க கொஞ்சோ ம மொதல் முஞ்சொரு நாளே போட்டுருவாருங்க முந்தன் நாளே கொஞ்ச பாதி பண்ணுவோமா அப்டி ஒரு நூறு பக் அவா பண்ணிட்டங்க அடுத்த நாள் எங்க தாத்தா எறந்துட்டாருன் காலைல செய்தி வருது
சேரிங்க
அப்றோ சொல்ற இந்த மாரி எங் தாத்தா எறந்துட்டாரு நா கெளம்புறன் ஒன்னியு செரி போங்கன் சொல்ட்டாரு மூனு நாலு விடுப்பு குடுத்துட்டாரு அந்த நூத்தி இருவதுக்கு வந்து நீ மூணு மண் நேரோ வந்து விடுமுற ப வந்து நீ இது பண்ண வேண்டா அர நேரத்துக்கு மட்டு விடுப் பதிவு பண்ணிக்கோ மறுபடி மூண் நாள் லீவு விடுமுற எடு த்து கோன் சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு அதெல்லா பண்ணுவாருங்க அந்த ஆதரவெல்லா பண்ணுவாரு ஆனா உங் உங்களதுல உங்க தலைவி வந்து கொஞ்சோ கடினமா தா நடந்துக்றாங்க
அதுவு அப்டிதாங்க இப்டி ஒரு சம்பளத்துக்கு லீவ் குடுக்கல அப்புறோ இன்னொரு நல்ல காரியத்துக்காக போ வேண்டியதா இருந்தது என்னோட தங்கச்சிக்கு மேரேஜி க்காக ஒரு நாலு நாள் லீவு கேட்டங்க போராடி போராடி போராடி அந்த மூணு நாள் லீவு குடு க்குறக் குள்ளயே ஏண்டா இவுங்க கிட் ட லீவு கேட்டாங்கற மாரி ஆயிப் போச்சுங்க பேசாம இங்கியு தூக்கிட் போய் லேப்டாப் தூக்கிட்டு போயி வேலையே செஞ்சிக்லா நாம்ம இவுங்க கிட்ட எத்தன பதில சொல்றதுங்கற மாரி ஆயிரிச்சிங்க எனக்கு
இல்லைங்க நம்மளுக்கு அது வேலைய வுட்டு போற அளவுக்கு ரொம்போ மன அழுத்தத் துக்காயிருங்க என்னடா வேல இது அப்டியாயிருங்க
ஆமாங்க இப்பவே எப்டிருக்குது அப்டினா காலைல ஒவ்வொரு நாளு எந்திரிச்சி அஞ்சு மணிக்கு இந்த வேலை தொடங்கு போது இவுங்க பேசாம வந்து டைமிங்கு ஒன்பது மணிக்கு மேல மாத்தி வெக்க மாட்டாங்ளா இது என்னைக்காவது ஒரு நாள் கொழந்தைங்களுக்கு லீவுன்னா நாமளு ஒரு ஏழு மணி வரைக்கு தூங்லா இல்லைங்க அப்டின்னு ஒரு ஒரே ஒ ஏக்கமா இருக்குதுங்க ஒரு
உங்களுதுல அந்த பகுதி நேரோ வந்து மூன்றரைக் மூன்றரை ஒன்னு ஏழரைக் ஒன்னு எத்தன மணில இருந்துருக் குனா மூன்றைக்கு ஒண்ணு நைட் ஒண்ணு ரெண்டு தா இருக்குதுங்களா
ஆமாங்க காலேல ஆறு மணில இருந்து சாயந்திரோ மூணு மணி வரைக்குங்க எங்க மூணு மணிக்கு முடியுதுங்க அவுங்க அஞ்சு மணி வரைக்கு இழுத்து அடிச்சிடுறாங்க
எங்களதுல வந்து காலேல மூன்றைக்கு ஒண்ணு இருக்குதுங்க ஏழரைக்கு ஒண்ணு மூன்றரைக்கு இருந்தத இப்ப தூக்கிட்டாங்க
ஏழரைக்கு ஒண்ணு மா காலேல பத்து மணில இருந்து சாயந்தரோ ஏ ஏழு மணி வரைக்கு ஒண்ணு காலேல ஏழ்ரைலருந்து சாயந்திரோ நால்ரை வரை கொன்னு நைட்டு ஏழ்ரைல இருந்து காலேல நால்ரை வரைக்கு ஒண்ணு
பரவால்லைங்க ஆ சேரிங்க இருங்க கூப்பிடுறே ஒரு வேல வந்திருக்கு